ஹலோ
ஆ எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா
உம் வேலை எல்லாம் முடிஞ்சுச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்க வந்துட்டீங்களா வீட்டுக்கு
சாயந்திரமே வந்துருவேன் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு நான் வந்துருவே ம்
வீட்ல எப்டி இருக்கு
ஆ எல்லாம் நல்லா இருக்காங்க தூங்கலியா நீங்க இன்னும்
இன்னும் இல்ல இப்ப தான் சாப்ட்டு முடிச்சாங்க கொஞ்சம் இல்ல கொஞ்சம் நேரமாகும்
அப்படிங்களா சேரி சேரி
நீக்குத்தூங்கலியா
ஆ நானும் இப் இப்பதான் எல்லா வீட்லே சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சேன் நானா கொஞ்சம் தூங்க நேரமாகும் நாளைக்கு வேல நா கிழமை இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும்
ம் எல்லாம் தொலைக்கி வச்சிட்டீங்களா
ஆ சாமான் எல்லாம் கழுவிட்டு என்ன காய வச்சாச்சு ம் ஏன்னா நாளைக்கு இருந்து சமைக்கணும் இல்லைங்களா அதனால இரவே எல்லா வேலையும் முடிச்சுட்டாதான் காலையில சமைக்க சுலபமா இருக்கும்
பொறுமாவே எந்துக்கலாம்ல
நாய்து கிழமையானாலே வீட்டுல வேலை இருக்கும் இல்லைங்களா சமைக்கணும் வீட்ல எல்லாரும் இரு வாங்க அதனால வேல இருக்கு
நான் நாய்தி கிழமைனா எப்போமே கொஞ்சோ நான் எந்துக்குவேன்
அப்படிங்கலா சரி சரி நானும் தனியா இருந்தேன்னா நானும் ஒரு பத்து மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு எழுந்துப்பேன் இப்ப வீட்டுல எல்லாரும் இரு வப்பாங்க இல்லலைங்களா அதனால எழுந்து காலைல சமையல் முடிச்சு மதிய சாமையல்லாம் முடிச் சர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மதியம் தூங்குவோம்
உஹம்
உம் என்ன அதிசயமா போன் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன ஆச்சி
இல்லல பேச பண்ணிட்டு இருந்தேன்
உம் அப்படிங்கலா
போன வருஷம் வெளியே போனும்ல அந்த மாரி இந்த இந்த வருஷமும் வெளிய போகலாம் அப்படின்னு சொல்றதுக்காக கால் பண்ணிட்டு இருந்தேன்
அப்டிங்களா சுற்றுலா போனுமே அத பத்தி சொல்றீங்களா ஆஹ் இந்த விஷயம் எந்தந்த இடத்துக்குல்லாம் போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க
இந்த வருஷம் நம்ம கேரளா சைடு அந்த மாதிரி எனா போகலாம் அப்டி சொல்லி நான் நான் முடிவு பண்ணிருக்கன் இப்ப நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்க ஒன்னு யோசிச்சு வச்சு போங்க இப்ப வந்து நான் ஒங்களுக்கு மொதல்ல கால் பண்ணேன் உங்களுக்கு அந்த மாரி யோசனை இருக்கு அப்டின்னு சொல்லி கேக்கலாம் அப்டின்னு சொல்லி கா கால் பண்ணிட்டே இருந்தேன்
அப்படிங்க நா கேரளா கூட எனக் ஓகேதான் ஏன்னா நான் ஆஹ் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு தடவ போயிருக்கேன் அதுக்கப்புறம் நானும் போய் சுத்தி பாத்ததே இல்ல அங்க வேற நரியு இந்த ஆஹ் இதுல்லாம் போடுவாங்க படகு சவாரி அந்த மாரில்லாம் போவாங்க இல்லைங்களா அதெல்லாம் எனக்கும் போனோன்னு ஆசையா இருக்கு அங்க கூட நாம போலாம் எனக்கு அது விருப்பந்தான்
அதுதா இப்போ மூணாறு போய் மூணாறு குடும்ப நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்டி இயற்கையா ரொம்ப அமைதியா நம்ம சுத்தி பாக்கறதுக்கு நல்லா இருக்கு அப்டின்னு போறவங்க என்னோட வந்து ரொம்ப நெருங்கின சொந்தங்கன்னு சொல்லியிருந்தாங்க
ஆஹ் அப்படிங்களா இல்
இப்பயும் அதான் உங்களுக்கு யோசனை இருக்கா ஆம்மா
இல்ல நா இது வரைக்கு அந்த எடத்துக்குல்லா போனதில்ல நா கேள்விதா பட்டிருக்கே அதனால எனக்கு அத பத்தி தெரில இப்ப நம்ம போவாத எடத்துக்கு போனோன்னா அது நல்லா தான இருக்கு ஏன்னா நம்மளும் ஒரு புது எடத்துக்கு போற மாரி இருக்கு சுற்றுலா போறதுனா அது தான போன எடத்துக்கே போ முடியாதுல ஆனா போன வருஷம் நம்ம போன சுற்றுலாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா புது புது எடத்துக்கு போகும் போது ஆஹ் அங்க வந்து ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு இல்லீங்களா
ஆம்மா கோயில்லா நம்ம எதிர்பாகாத மேறி ஒன்னு இருந்துச்சு உம் ராமேஸ்வரத்துல நமோ சீக்கிரம் பாப்போன்னு நா எதிர்பாக்கல ஆனா சீக்கிரம் நா சாமி தரிசனம் முடிஞ்சும் முடிஞ்சிடுச்சு
உம்
குயூல வரிசைல நிக்கும் போது மட்டு கொஞ்சம் ஏல்லாம் ப போயிருச்சு நம்ளுக்கு
ஆஹ் ஆமா ஏன்னா நம்ளுக்கு கால் வலில்லா அதிகமாயிடுச்சு இல்லீங்களா வயசானவங்களே இருந்ததா அலோ அவங்களுக்கு கஷ்டமயிடுச்சு
ஆனா மன நிம்மதி கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா தீர்த்த தண்ணிய வந்து நம்ம ஒடம் அவளோ வந்து கரெக்டா ஊத்துனாங்கல்ல
ஆமா அது எல்லாமே நல்ல திருப்தியாதா இருந்துச்சுங் ஆமா எல்லாமே போன வருஷம் போன சுற்றுலா எல்லாமே நல்ல சந்தோஷமா தா இருந்துச்சு நெறைய எடத்துக்கு போனோம் ஏன்னா இப்ப எத்தன போன வர்ஷ்ச நம்ம மூணு நாள் போயிருந்தோ இந்த வர்ஷோ நீங்க எத் இத்தன நாட்கள் வந்து ஆ போலான் சொல்ட்
நம்ப மட்டு முடிவு எடுக்க முடியாதுல இப்பியு நா போன வர்ஷோ ஷோ போனமேரிதா இந்த வர்ஷமு பிளான் ஹ ஹ பண்ணிட்டு இருக்கே ஆஹ் வந்து நம்ப ஒண்டி முடிவு எடுக்க முடியாதுல
ஆ சேரி நீங்க எல்லாரு
க்காங்கல
ஆமா ஆமா நீங்க அப்போ குடும்பத்ல எல்லார்கிட் க்கு கேளுங்க கேட்டு வந்து எத்தன்நாளு அப் அப்றோ எல்லாரு எப்ப வந்து விடுமுற கொடைக்கு அந்த மாரி பாத் து சொல்லுங்க
விடுமுறை வந்து கெடைக்கலா நம்ப எப்பவுமே வந்து போற டைம்தா விடுமுறை இருக்கோ இல்லியோ அந்த ஆயுத பூஜ விஜலஷ்மி பூஜ இதுலயே வந்து ஒரு நாள் லீவு கெடச்சிடு பாக்கும்போது வந்து மூணு நாள் ஆயிடு எப்டி இருந்தாலு நம்ப வந்து வருசா வருசம் போறது இந்த ஒரு டைம் இப்ப இந்த ஒரு இதுவு மட்டுந்தா நம்ம போயிட்டு இருக்கோ அதனால இதுவே எந்த டைமு பிளான் இது பண்ணிக்லா
அப்டிங்ளா சேரி நீங்க எல்லார்கிட்ட கேட்டு பாருங்க குடும்பத்துல எல்லார்கிட்ட கேளுங்க ஏனா அவங்ளுக்கு வேற எதனா புது எடத்துக்கு போலானு சொல்ட்டு அவங்களுக்கு ஆச இருக்கு இல்லங்களா இப்ப நம்ம ஒரு எடத்துக்கு போனா அத சுத் தி இருக்க எல்லா எடத்தயு போய் பாத்துட்டு வரா மாரி நம்ம யோசிக்னு இல்லங்களா அ ஏனா போன வருசமு நம்ம அப்டித்தான வந்து எல்லாமே முன் முன்னாடியே நம்ம பேசிட்டு போனோ அந்த மாரி இப்பயு எல்லாரு பேசிட்டு போனோனா நல்லா இருக்கு இல்லிங்ளா
நம்ம கேரளா எடுத்துக்குனாவே மூன்று நாள் போயிடு
ம்
அப்றோ வந்து நேர இருக்காது சுத்தி பாக்க
ம் ம்
ம் ஏனா அங்க நெறைய ப்ளே நெறைறய எடங்கள் இருக்கு சுத்தி பாக்க
ஆமா நானே கேள்விப்பட்ருக்
நம்பதா நேர செலவழிக்கிறதுல்ல அந்த சுத்துறத்துக்கு அபோ அப்ப போயிட் டன்னோ யாருக்கிட்டயாவுது கேட்டு இங்க இன்னு என்ன என்னென்ன எடொ நல்லா இருக்கு அப்டின் கேட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா சுத்தி பாத்துட்டு வந்துர்னு ஆமா
அ ஆமா இப்ப நண்பர்கள்லா இர்ப்பாங்க இல்லங்ளா நம்ம நண்பர்கள் கிட்ட கேட்டா கூட தெரியு அவுங்க கிட்ட நம்ம கேட்டு எந்த எந்த எடொ வந்து நல்லாருக்கு எந்த எடத்துக்கு போலா அது எல்லாமே நம்ம முன் முன்னாடியே வந்து கேட்டு தெயுஞ்சு வெச் சிகிட்டோனா நம்ப வந்து எல்லாத்யு நம்ப அதுக்கேத்த மாரி முன்கூட்டயே பேசி வச்சிக்லா இப்ப இந்த நேரத்துக்கு இங்க போலா இந்த நேரத்துக்கு இங் இந்தந்த எடத்துக்கு போலா நம்ளு பேசி வெச்சிக்ட்டோனா நம்ளுக்கு நேரொ வந்து வீண் ஆகாமருக் கொழ்ந்தீங்ளா
ஆமம்மா ஏ நண்பர் அதுக்குதா வந் கா சொல்ட்டு இருந்தா நீ வருந்து வந்துரு என்னோட வீட்ல வந்து தங்கிட்டு அங்கிருந்து வந்து நா வந்து பேருந்து வந்து சின்ன பேருந்து மேரி ஒன்னு இருக்கு ஹவ்வு பண்ணியே ஏற்பாடு பண்ணி தர நீங்க அல்ல வந்து எல்லாரு போட்டு வ வசதுயா இருக்கு நானே வந்து சில ஏரியா வந்து ஒங்ளுக்கு நா க சொல்றா அந்த ஏரியால்லா பாருங்க நல்லா இருக்கு அப்டின் சொல்லி ஏ நண்பன் ஒர்த்த சொல்லிட் இருந்தா ருக்கா கேர்ளால அதாவ் கூடே ஒ கூறு கூடவே வந்து நா எல்லா ஏரியாவு வந்து உனக்கு நா சுத்தி காமிக்கிறே அத பத்தி நீ எது கவல கவல பட வேணா நீ யார வேணா கூப் ட்டுட்டு வா பாத்துக்கலா போட்டுட்டு என்னோட வீட்லயே வந் என்னோட வீட்லயே வந்து ரெடி இது பண்ணி தர நானு அப்படியு வந்து சொல்லிட்டு இருந்தா
ஆஹ் அது கரேட்டு தா
நா வந்து எ நண்பர்கிட்ட வந்து சொல்லி விட்ருவ அவனே வந்து எல்லாமே ஏற் பாடு பண்ணி வச்சிருவா நம்மளுக்காக
ஆ அது செரிதா ஆனா நம்ப இப்போ ஒரு ரெண்டு மூணு பேருனா அவங்க வீட்டுல போய் தங்கலா இப்ப நம்போ ஒரு பதினஞ்சு பேரு இருவது பேரு போறோன்னா அவங்களுக்கு தொந்தரவ் குடுக்குற மாரி இருக்க கூடாது இல்லைங்களா அப்ப நம்ம எதாவ்து விடு தி மாரி எடுத்துதா தங்குற மாரி இருக்கு
அதுவும் ஏற ண்பர்கிட்ட வந்து நானு பேசுற என்னா சொல்றாங்கனு பாத்துட்டு நம்ம முடிவொடுப்போ ஏனா நம்ம கூட வரவங்களு கூடோ நம்மளுக்கு முக்கியோல்ல
அது அதுக்குதாங்க அது நம்ப விடுதி எடுத்து தாங்கலா நம்ப இப்போ நாலு பேருனா கூட பரவால்ல ஏனா நம்ப இப்ப உங்க நண்பருக்கும் வந்து சிரமம் குடுக்கற மாரி இருக்க கூடாது இல்லையா அவங்க பெருந்தன்மைக்காக அவங்க சொல்றாங்க இருந்தாலு நம்ப பேய் அவங்களுக்கு செரமம் குடுக்கற மாரி இருக்க கூடாது இல்லையா இப்ப இருவது பேர் நம்ம போய் தங்குறோனா அது அவங்களுக்கு சிரமமா இருக்கு இல்லைங்ளா
செரி அந்த விடுதில எவ்வளோ பண்ணோன் சொல்லி நா கேட்க சொல்ற நம்ம எல்லாரும் போறதுக்கு எவ்ளோ வந்து பணம் இருந்தா கரெக்ட்டா இருக்கு அந்த விடுதில தங்க அப்டின் சொல்லி நா விசாரிச்சு பாத்துட்டு அ உங்களுக்கு வந்து ஆ எல்லாருக்கும் சொல்லி விடுறேன்
ஆ சேரிங்க சேரி நீங்க அது எல்லாமே பேசிட்டு சொல்லுங்க சேரி இது அம்மாக் கூப்பறாங்க நா அப்றோ பண்ணட்டுங்ளா உங்களுக்
ஆ சேரிங்க
உம்